ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா உங்க வீட்ல எல்லா நல்லா
ஆ ஆ எல்லா நல்லா இருக்காங்க இன்னிக்கி இன்னைக்கி ஒரு பார்லர் ஓபன் பண்றாங்களா ஈவினிங் வர முடியுமா உங்களால ஆமா அது நறையா ஆஃப் ஃபர்ஸ்லா பண்றாங்களா
ம் ம்
ஆ வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஃபேஷியல்லா பண்ணிவுறாங்களா நல்லா பிராண்டடான ஐட்டம்ஸ் யூஸ் பண்றாங்ளா
ஆ வீட்ல கேக்கற நீங்க எல்லா பண்ணுவீங்களா ஃபேஷியல்
ஆ எல்லாமே பண்ணுவ நா நறைய ஆஃபரும் போட்ருக்கோ அது என்னோட ரிலேட்டிவ்ஸ் தா நானுமே பண்ணிட்டு தா இருக்க அவுங்க கூட சேந்து
ஓ
சேரி அதா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவுங்ளுக்குல்லா கால் பண்ணிட்ருக்க சேரி கூப்புடுவோ ஆஃபர்ல்லா ந றையா இருக்கேன்ட்டு நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்ளா ஃபேஸ்ல
ஆஹா நா அந்த மாரி எங்கேயு போய் பண்ணது கெடையாது எங்க மும்
இது வரைக்கும் பண்ணதே இல்ல அ கிரீம்ஸ்ஸு ஏதாவது நார்மலா யூஸ் பண்ணிட்ருக்கீங்ளா ஃபேஸுக்கு
ஆ டாக்டருக்கு கே டாக்டருக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு கிரீம் யூஸ் பண்ற டாக் ஸ்பாட்ஸ் நறைய இருக்கு அதுக்கு மட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கே
டாக் ஸ்பாட் இருக்கா எங்க கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு டாக் ஸ்பாட்டுக்கு நீங்க வேணா வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு ட்ரயல் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்டி இருக்குன்னு பாத்துட்டு ரெஸ்
ஆ ஆ கண்டிப்பா வரோ
உ உங்க பிரெண்ட்ஸயு கூட்டுவாங்க நறைய பிரான்சஸ் வச்சிருக்கோ சரி இங்க ஒரு பிரான்சஸ் ஓபன் பண்ணி பாப்போ அப்டின்ட்டுதா பாத்தோ ஆமாமா வீட் வீட்ல பக்கத்துலயேதா அங்கேயேதா வச்சிருக்கோ
ம் நீங்களு பண்ணுவீங்ளா
ஆ நானு பண்ணிட்டு இருக்கே நா கொஞ்சோ இப்ப டூ இயர்ஸா தா பண்ணிட்டு இருக்கே ஏ ரிலேட்டிவ்ஸ்லா எல்லாரு சேந்து நிறைய பேர் பண்றாங்க
ஓ ம் ஸ்கின் கேர் எது பண்விங்ளா பண்
ஸ்கின் கேர் நாங்க வந்து நறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோ நீங்க நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு நறைய இருக் நீங்க எப்டி யூஸ் பண்ணுனு கேட்டீங்னா அதுக்கேத்த மாரி அதுவே பிராண்டடா ஹையா கேட்டீங்கன்னா நாங்க அதுக்கேத்த மாரியு நாங்க பண்ணி விடுவோ நாங்க நறைய மெ ஹந்தியு நாங்க ட்ரை பண்றோ ஆரி எல்லாமே ஆரி ஒர்க் எல்லாமே அப்டிப்படியே எல்லாமே சேந்துதா இப்ப நாங்க ஓபன் பண்ணிருக்கோ ஆமா நீங் க பிரண்ஸ்ல்லா கூப்ட்டு வரலா மெஹந்தில நாங்க ட்ரைனிங் கூட பண்ணிட்டுருக்கோ ஃபிரீ ட்ரைனிங் ஓன் ஆமா ஒன் வீக் ட்ரைனிங் குடுக்குறோ அது உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நீங்க அது அதுக்கப்புறோ பர்மனண்டா ட்ரைனிங் எதாவ்து எடுக்கிறதுனாலு எடுக்கலா நானு கிளாஸஸு ப்ரொவைட் பண்றோ மெஹந்தில பஸ்ட் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருவோ எப்டி ஃபில் பண்றது எப்புடி புடிச்சி போடுறது பேசிக்கான டிசைன்ஸ்ல்லா எப்டி போடலா அப்டின்னு சொல்ட்டு ஒன் வீக் ஃப்ரீயா தா கொடுக்குறோ ஆமா ஒன் வீக் ட்ரைனிங் குடுக்கறோ நீங்க அதுக்கப்புறோ கண்டினியூ பண்ணும்னு ஆசப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறோ நாங்க ஃபுல்லாவே நாங்க அந்த கோர்ஸ் மாரி ஒன்னு திரீ மந்த்ஸ் கோர்ஸ் மாரி பண்றோ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து கோர்ஸு இருக்கு அது உங்கள பொறுத்து எப்டி நீங்க பாக்கணுமோ அதுக்கேத்த மாரி பண்ணிக்கலா உம் அப்புறோ ஆரி ஒர்க்கு கு நாங்க இப்ப ஆல் ரெடி பண்ணிட்டு இருக்கோ பண்ணிருவோ இன்னு டூ டேஸ்ல கிடச் ச்சிருவாங்க
உம்
ஆரி ஒர்க்கு நாங்க இது ட்ரைனிங் பண்ணலான்னு இருக்கோ நாங்க புரியல ஆஹ் நாங்க அந்த அரபி டிசைன்ஸ் லா நாங்க இப்ப கொஞ்சோ ஃபேமஸா போட்டுட்டுருக்கோ
ஓஹ் ஓகே ஓகே
அது மாரி டேட்டூ ஷாப்பிங்கு ஓப்பன் பண்ணிருக்கோ எல்லாமே நாங்க இப்போ கண்ட ஒரு அஞ்சு இது வெரைட்டியா நாங்க ட்ரை பண்றோ ஒரே இடத்
டேட்டு ஷாப்பிங்னா டேட்டு ஒட்றதா
இல்ல இல்ல ஸ்டிக்கர்ல ஒட்டுறது கிடையாது இது அந்த இன்ஜெக்ட் பண்ணி உள்ள இது பண்ணுவோம்ல அது மாரிதா பண்றோ நாங்க நல்ல டிசைன்ஸ் நீங்க எது மாரி டிசைன்ஸ் கேட்டாலு சரி நெட்லா எடுத்து குடுத்தாலு சரி நாங்க அதுக்கேத்த மாரி உங்களுக் இது பண்ணுவோ ஆனா அதெல்லா நாங்க ட்ரைனிங் க்ளாஸஸ் ப்ரொவைட் பண்லா அது கொஞ்சோ டிஃபிகல்ட்டானது என்ன சார் லேசரா
இது எல்லாமே ஒரே பிளேஸ்லதா விசிட் பண்ணிருக்கீங்களான்
ப்ளேஸ்ல அப்டே டிவைட் பண்ணி செப்ரேட் பண்ணி அங்கங்க வெச்சிருக்கோ நாங்க ஒவ்வொரு ரூம் மாதிரி வெச்சிருக்கோ க்ளாஸ் வந்து தனியா ஒரு ஹால் நடக்கிற மாரி செட்டப் பண்ணி வெச்சிர்க்கோ டேட்டூஸ்லா நீங்க கலரிங் டேட்டூஸ் கேட்டாலு சரி இல்ல இருக்கற டேட்டூஸ நீங்க ரிமூவ் பண்ணனு
ஓ இருக்க பண் டேட்டூ ரிமூவ் பண்ணிக்கலாமா
பண்றதுனாலு செரி இருக்கற டேட்டூஸ எக்ஸ்டண்ட் பண்ணாலு செரி எதுனாலு நாங்க அப்டே பண்ணி தருவோ நாங்க
ம் ம் ஓகே
இப்பதிக்கு நாங்க கரண்ட்டா மெஹந்திக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு குடுக்கறோ அ போக போக ப்யூட்டீஷியன் க்ளாஸு ஓப்பன் பண்லான்ருக்கோ செரி எப்டி ஆள் வராங்கன்னா அதுக்கேத்த மாரி பாத்துட்டு ட்ரை பண்லானுருக்கோ நாங்க
சின்னா மேக்கப்பு அதெல்லாமா
ஆ உங்ளுக்கு இதுல எதாவ்து இன்ட்ரெஸ்ட்ருக்கா கத்துக்கற மாதிரி எதுவு இன்ட்ரெஸ்ட் டா இருக்கீங்ளா எதுலயாவ்து மெஹந்தியா
ம் ஆமா
ஆ வந்து ட்ரை பண்ணுங்க ஒன் வீக்கு வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக் எப்டி இருக்கு பாருங்க நாங்க ஃபஸ்ட்டு பே ப்பர்ல ஒர்க் பண்ண சொல்லி குடுப்போ ஃபஸ்ட்டு பேப்பர்ல எப்டி அ அ ஆமா அதுல போட்டு நீங்க கத்துக்கிட்டு போ போ நெக்ஸ்ட்டு நீங்க கைல போட்டுக்கிற மாதிரி இருக்கு நம்ம கைல போட்டா அப்றோ இதாய்டுல்ல வாய்ஸ் ப்ரேக் ஆகுது
அந்த மெக் அலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ம் மெகந்தி இருக்குல்ல மெகந்தி வெச்சு பேப்பர்ல போட்ற மாரியா
ஆமா மெஹந்தி பேப்பர்ல வச்சுதா நாங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங் குடுப்போ ஏனா நம்ம ஸ்டாட்டிங்லே கைல போட்டா ஒட்டு அதுக்காக தான இ இதாய்டு ம் பேப்பர்ல ஃபஸ்ட்டு நல்லா போட சொல்லி இது பண்ணிட்டு அதுக்கப்றோ கைல ட்ரைனிங் பண்ற மாரி ஆ இதுலர்ந்து லைனிங் எப்டி போட்றது டபுள் லைனிங் டாட்டு வந்து எப்டி வெச்சி இது பண்றது அ பேசிக்கானது எல்லாமே சொல்லி குடுப்போ நாங்க நீங் அதுலே ஓரளவுக் கத் துப்பீங்க எப்டி நம்ப கோன் பிடிக்கறத் தா சில பேரு ரொம்ப கஷ்டமா இருக்கு டிசைன் பண்ணுவாங்க கோன் அந்த பொஷ்ஷன் புடிக்கறது கஷ்டமா இருக்கு
ம் டிசைனே வரு எனக்கு
ஆ ஸ் ஸ்டாட்டிங்ல நல்லா க்ரிப்பா புடிப்பாங்க அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா லூஸ் வந்துரு பண்ண முடியாது அது எப்டின்லா நாங்க சொல்லி தருவோ அது க்கேத்த மாரி அப்றோ கோன் எப்டி ஃபில் பண்றது சொல்லி தருவோ எப்டி அத அந்த ஐட்டம்ஸ்லா மிக்ஸ் பண்ணி எப்டி ரெடி பண்றது எல்லாமே சொல்லி குடுத்
நீங்க ஓனா வந்து மெஹந்தி பண்ணுவீங்ளா
ஆமா நாங்க மெஹந்தி நாங்களாதா வந்து ஆமா கஸ்டமைஸ் பண்ணி நா ங்களாதா பண்றோ வெளிலலா வாங்குறதுல்ல கெமிக்கல் அதிகமா இருக்றனால நாங்களே நேச்சுரல் பிராடெக்ஸா செய்யுறோ அதுனால் நா பயப்டாம யூஸ் பண்லா
ஆ
ம்
ஈஸியா இருக்குமா அந்த மெஹந்தி அ பண்றக்கு
நா ஆ ஈஸிதா மேம் ஃபஸ்ட்டெல்லா கஷ்டமா இருக்குற மார்தா இருக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கனா அதுக்கப்றோ நீங்க அத வச்சே ஒரு பெஸ் பெஸ் போடலா இப்பெல்லா பாக்குறீங்குள சும்மா நார்மலா ஒரு மெஹந்தி டிஸ் சைன் போறதுக்கு எண்ணூரூவா ஆய்ர்த்தென்னூரூவா வரைக்கு வாங்குறாங்க அதே மேரேஜ் பங் க்ஷன்யே ஆ நீங்க அத ட்ரை பண்ணியே சம்பாரிக்கலா ஒரு நளங்கு ஒரு ச டங்கு எதேவு எதோ ஒரு பங்க்ஷன் வந்துகிட்டேதா இருக்கு இன்னு நீங்க போட்டு ஒரு சிம்பிளா போட்டா கூட நீங்க ஒரு ஃபை ஹண்ட்ரட் வாங்கலா நீங்க
ஆமா
ஆ நாங்க இது மேக்சிமம் இந்த உமன்ஸ் தா நெறைய பண்றோ அது பண்ணா கொஞ்சோ பிஸ்னஸ் அவுங்குளுக்கு பிசினஸ்ஸு அதுக்கப்புறோ நாங்க அந்த பொட்டிக்க வைக்கிறது பிஸ்னஸ்லா எப்டி ஸ்டாட் பண்றதுன்னு அதுக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணனு ஆனா நாங்க இதுக்கு எப் இந்த கோச்சஸ்லா எப்டி போதுன் பாத்துட்டு அதுக்கேத்த மாரிங்க அங்க பண்லாட்ருக்கோ அதெல்லாம் பண்ணா நாங்க அடுத்தது எப்டி கட ஓபன் பண்றது பொட்டிக் ஸ்டாட் பண்றது அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்லா இப்போ உங்களுக் தேவப்படு இல்லையா அதெல்லா எங்ககிட் டே வந்து சேல் பண்ற மாரி நாங்க நெக்ஸ்ட் ஐடியா வச்சிருக்கோ இது எப்டி ஓடுது எந்த அளவுக்கு ரீ ச்சாவுது அப்டின் பாத்துட்டு அதுக்கேத்தமாரி நாங்க எல்லா பண்லான் இருக்கோ இங்க எல்லா சப்போட் பண்ணாங்கனா நாங்க அடுத்தடுத்த லெவல் போவோ இந்த ஃபிரண்ஸ்க்குலா சொல்லுங்க இப்ப டேட்டூஸ்லா காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே போட ஆரமிஸ்ட்டாங்க நீங்க எதாது அல்ரெடி போட்ரு
டேட்டஸ் எல்லாருமேப் அ ஆஹா நாப் போட்டு எனக் புடிக்காது டேட்டஸ் போடவே
புடிக்காது பிடிக்காது நீங்க பயப்பட வேணா நாங்க வந்து நல்லாப் பிரைவெசியா எதுவும் பண்ணுவோ நாங்க நல்லாம் எப்டி சொல்றது ஆன்டிபயேட்டிக் நாங்க எல்லாமே எவ்ளோ கிளீனா பண்ண முடியுமா அந்த அளவு எல்லாருக்கும் புதுசா நீடில் யூஸ் பண்ணிதாம் பண்ணுவோ அதனால் நீங்க பயப்பட வேணா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கொஞ்சோ வலிக்குந்தா லேசர்லையு நாங்க ச்சுருக்கோ ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வேணா ஒரு சின்ன டிரைசென் போட்டு கூட பாருங்க கொஞ்சோ நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா நாங்க ஃப்ரீ டேட்டோஸ்சு கொஞ்சோ அவைலபிளா எதாவுது ஸ்மால் டிசைன் குட்டி டிசைன்ஸ் மாரி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்லான்ருக்கோ அது ஒரு டூ வீக்ஸ்ல அதுவு நாங்க சொல்லுவோ இனிமே இப்ப இப்ப ஆஃபர் பண்றதுக்கா நியூவா ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சோ ஆஃபர்ஸ் நறைய குடுக்கலான் இருப்போ கொஞ்ச கஷ் கஷ்டமர் கெய்ன் பண்ற வரைக்கு அதனால கொஞ்சோ நறையவே ஆஃபர்ஸ் குடுப்போ ஃப்ரீ டாட்டூஸ்சு எதாது ஒரு சிம்பிள் மட்டு போர்ற மாரி இனிஷியல் போர் அ அது மாரி கொஞ்சோ ஃப்ரீயா பண்ணி உட்லான்ருக்கோ
ம்
அதுக்கேத்த மாதிரி ஏனா டாட்டூஸ் வந்து எவ்ளோ ஹைட்டு அந்த இத பேஸ் பண்ணி அமௌண்ட் வாங்குவோ நாங்க எவ்ளோ ஹைட்ல வைக்கிறாங்க எப்டி இது பண்றாங்கண்ட்டு
ம் கலர் கலரு டட்டூ பண்ணுவீங்களா
ட்டுமே கிரீன் ரெட் நாங்க அத யூஸ் பண்றோ மத்த கலர்ஸ் யூஸ் பண்ணல ஒரு வேள கஸ்டமர்ஸ் கேட்டாங்னா கஸ்டமைஸ் பண்ணி வேற கலர்ஸ் நாங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோ இப்பதைக்கி நாங்க ஜென்ரலா ரெட்டு கிரீன் ப்ளூ மூணு கலர்ஸ் யூஸ் பண்றோ வேற கலர்ஸ் கேட்டாங்கன்னா கஷ்டமை பண்ணி கொண்டுட்ருக்கோ கண்டிப்பா
ஓ அப்டியா ஓகே
ஆரி ஆரி ஒர்க்கு நாங்க ஒன் வீக் பேசிக் தா சொல்லி குடுக்க போறோ எப்டி நீடில் புடிக்கறது பேசிஸ்ஸா எப்டி ஸ்டிச்சிங் பண்றது அது மட் டோ இனிஷியல் ஸ் ஸ்டேஜி சொல்லி குடுத்துருவோ அதுக்கப்றோ நீங்க கண்டினியூ பண்ணனுன் ஆசப்பட்டா நீங்க மேலு நீங்க கட்டி கோர்ஸ் பண்ணிக்கலா
ம்
சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையு கூப்பிட்டுவாங்க நீங்களு கூட்டுவாங்க உங்குளுக்கு நாங்க எதாது தனியா ஆஃபர் ஃபர் ப்ரொவைட் பண்றோ நறைய பேர் கூட்டுவாங்க உங்களுக்கு டொண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் தரோ
ம்
போக போக நறைய ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவோ அ நோட்டீஸ்லா ப்ரொவைட் பண்ணிட்தா இருப்போ நாங்கா பேஜ் ஓப்பன் பண்ணிருக்கோ இன்ஸ்டால நா உங்குளுக்கு ஐடி அனுப்புறே நீ அதுல சின்ன செக் பண்ணி பாருங்க
ஆ
ஆ நாங்க டெய்லி ஆபஃர்ஸ்லா போட்டு தா இருக்கோ ஓகே செக் பண்ணி பாருங்க எல்லாரையு கூட்டுவாங்க
ஆ ஓகேங்க ஓகேங் ஆ ஓகே கண்டிப்பா ம் ஓகே பாய் ம்